ஹலோ ஆஹ் கேட்குதல
ஹலோ
ஆஹ் கேக்குதுங்களா
ஆஹ் சொல்லுங்க
ஆ ஓகே எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேங்க
உங்க நேம்
நேம் இதுல சொல்ல கூடாது நினைக்கிறேன்
ஓகே
ஓகே சொல்லுங்க என்ன பண்றீங்க நான ஒர்க்ல தான் இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க
நான் காலேஜ் படிக்கிறேன்
ஓ ஓகே நான் ஒர்க்ல தான் இருக்கேன் நைட் ஷிஃப்ட் சோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓர்க்ல தான் இருக்கேன்
ஓகே ஓகே கல்யாணம் ஆயிடுச்சா ஓகே டூவல்துல என்ன குரூப் எடுத்தீங்க
இல்லையா டூவல்த்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன்
ஓகே காலேஜ்ல
காலேஜ்ல பிஎஸ்சி பிசிக்ஸ்
ஓகே
ஆமா நீங்க
டுவல்த்தில அக்கௌண்ட்ஸ் காலே பறம் பி காம்
ஓகே ஓகே ஓகே
சாப்பிட்டிங்களா
ஆஹ சாப்பிட்டேன் நீங்க
ஓகே ஓகே ஓகே ஓகே ஒர் க்கு காலேஜ்லாம் எப்படி போகுது எத்தனாவது இயர் இது உங்களுக்கு ஓ ஓகே ஓகே ஓகே எப்படி போகுது காலேஜ்லாம்
நல்லா போகுது உங்களுக்கு ஒர்க் எல்லாம் எப்படி போகுது
ஓகே தான் நைட் ஷிப் கிளாஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆமாம் நைட் ஷிஃப்ட்னால உங்களுக்கு ரொட்டீன் மாறும்ல அதனால உங்க கொஞ்சம்
ரொட்டீன் மாறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும்
செரி செரி வெளியே தான் போ பிளான் இருக்கா
வெளிய இல்ல ஒர்க்கில்லா வெளியேப்போ தான் போயிட்டு வந்தேன் சோ இதுக்கப்புறம் எதுவும் பிளான் கிடையாது
சரி உங்க ஃபேவரைட் ஃபுட் என்ன
ஃபேவரட் புட்ங்கள ஃபேவரட் புட் எப்போவுமே நம்மளுக்கு பிரியாணி தான் உங்களுக்கு
கேட் ரைஸ் தயிர் சாதம்
டிஃப்ரெண்டா இருக்கு நல்ல சாய்ஸ் கல
ஆமா நல்ல சாய்ஸ் வீட்டுல சாப்பிடறது தானே அது இல்ல வேற நனச்சும் வெளியே சாப்ப சில பேர் வந்து அந்த கேட் ரைஸ் கூட வெளியே சாப்பதுக்கு ரொம்ப
இல்ல இல்ல வீட்டுல
அதனா யூஷலாக சில பேர் வெளிய சாப்பிடறது புடிக்கணு ஹோட்டல்ஸ்லாம் கொஞ்சம் டிப்ரெண்டா இருக்கும் இந்த இதெல்லாம் போட்டு கொடுப்போம் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு குடுப்பாங்க சில பேர் அது ரொம்ப ஆமா சில பேர் அது ரொம்ப விரும்புவாங்க அதனால தான் கேட்டேன் ஓகே எங்க இந்த வெக்கேஷன் எங்கனாச்சு போயிருந்தீங்களா
இல்ல வீட்டுலதான்
ஓ உங்களுக்கு லீவு வெக்கேஷன் ஓகே ஓகே ஆ லீவு வெகேஷனா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்ல எங்களுக்கெல்லாம் ஒர்க் இருக் இருக்கும் ஸோ காலேஜ் முடிக்கும்போது இந்த வெக்கேஷன் டைமில் தான் கொஞ்சம் நல்லாருக்கும் வெளியல்லாம் போகறதுக்கு யூஸ் யூஸ் பண்ணிப்பாங்க
சேரி சேரி சேரி
ம்ம் ஆமா
கே சாப்பட்டாச்சா
ஆஹ் இல் ஆஹ இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு சாப்ப்டாச்சு ஏனா இப்ப நைட் ஷிஃப்ட்னல நம்ம இந்த ரொட்டின் எனக்கு மாறும்ல நான் இப்ப சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு ஆஹ் யூஸ்லா சாப்பிடுற மாதிரி நைட்டு சாப்பிட மாட்டேன் ஓ பன்னெண்டு மணிக்கு சாப்புடுவேன் அதுக்கப் அப்புறம் மார்னிங் சாப்டுவேன் தூங்குறது அப்டினால ரொட்டின் கொஞ்சம் மாறும் எனக்கு அதுக்கேத்த மாரி சாப்டுவேன் ஆமா
கலர் இந்த
புடிச்ச கலருங்களா கிரீன் உங்களுக்கு ஓ ஓகே பிளாக் ஆல்வேஸ் அது எப்பவுமே எனக்கு பிடிக்கும் பட் அதை தவிர்த்தர சொன்ன கிரீன் தான்
ஓ ஓகே ஓகே
ஆமா ஓகே ஓகே ஓகே ஓகே கிரீன் தான்
நீங்க இப்ப பாக்குற வேலை ஒங்களுக்கு புடிச்சிருக்கா
உம் புடிச்சுதா இருக்கு ஏன்னா புடிக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல புடிக்கலன்னா ஒர்க் பண்ண முடியாது புடிச்சிதான் இருக்காது அப்ப எக்ஸ்ட்ரா படிச்ச படிப்புக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் பட் ஆனா அது பழகிடும் உங்களுக்கு நீங்களே ஒர்க் ஏதாச்சும் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கே அது பிடிக்கும் படிச்ச என்ன குரூப் பண்ணி இருக்கறீங்க
பிகாம்
ஜென்ரல்லா ஓஓஓ அப்பனா ஓகே அப்பனா ஓகே பரவாயில்ல அப்புற செகண்ட்டிகிரிஎதாச்சிம் ஐடியா வச்சிருக்கு ஓங்களா
மே இல்ல ஒரு வேளை படிப்பேன் இல்லாட்டி வேலைக்கு போவே
ஓ அப்பனா ஓகே ஏன்னா அப்படி போயிட்டு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல
ஆ கே
ஏன்னா உங்களுக்கு எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்சு ப்ளஸ் உங்களுக்கு செகண்ட் டிகிரி பண்ணம்போது உங்களுக்கு மறக்காம செகண்ட் டிகிரி பண்ணுங்கள் ஏன்னால் அதில உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்
மேக்சிமம் செகண்ட் டிகிரி பண்ணா மேரேஜ் பண்ணி வச்சருவாங்க சோ இங்க இருந்து போறதான் பிளான்
ஏன் சொல்றேன்னா செகண்ட் டிகிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல ஃயூச்சர்ல ஆமா அதனால செகண்ட் டிகிரி எப்பவுமே பண்றது நல்லது வேல செஞ்சுக்கிட்டே செகண்ட் டிகிரி பண்ணீங்கன்னா அது இன்னும் நல்லது
செரி செரி
ஆமா அதனால செகண்ட் டிகிரி பண்ணாம இருக்காதிங்க செகண்ட் ஆ செக் செகண்ட் டிகிரி பண்ணிருக்கேன் தேர்ட் டிகிரி பண்ணிட்ருக்கேன்
ஆமா தேர்டிகிரி ஸோ ஆமா ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒர்க் இல்லலன்னா அடுத்த ஒர்க் உனக்கு கெடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்டின்னா கண்டிப்பா டிகிரி படிச்சாதான் உங்ளுக்கு எதுோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனாலதான் நான் செகண்ட்டிகிரி தேர்ட் டிகிரி போட்டு படிக்கிறது நம்மளுக்கு அது கண்டிப்பா ஒரு கட்டத்தில்ஒரு சில இருக்கணும் எல்லாமே இப்போ நான் ஐடியில தானே இருக்கேன் ஸோ ஐடியில் போனால் வேலை அந்த பிரச்சனை இருக்குது கரெக்ட்டுங்களா
ஒ
சோ அதனால நம்ம அதுக்கேத்த மாறி ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி சேர்த்து படுச்சுட்டு நம்ளுக்கு எப்பவுமே நல்லது அதனாலதான் அது பிரேஃபர் பண்ணுவேன்
ஃப்ரெண்ஸ் யாராவது இருக்காங்களா க்ளோஸ்ட் ஃப்ரண்ட்ஸ்
க்ளோஸ் ஃப்ரெண்ஸ் பெருசா இருக்காங்க ஆனால் பட் பெருசா பேஸ் கொஞ்சம் டச் இல்ல காலேஜ்க்கு அப்புறம் லைஃப் ஸோ ஒர்க் பசங்கள்ளும் அதுகேக்த மாரி ஒர்க்ல்லாம் போன நால சோ மேரேஜ்ஜு அது மாரி ஆனது நால பசங்க யாரும் இப்போ டச்சலா இல்ல பெருசா இல்லா பட் என்னாச்சும் ஒரு ஒரு பங்சன்ஸ்சோ பசங் ப்ரன்ஸ்குள்ளா எதாச்சும் மேரேஜ்ஜஸ்சோ அது மாரி இருந்தா மட்டும் மீட் பண்ணுவோம் உங்ளுக்கு
எனக் இருக்காங்க க்ளோஸ்டு ஒன்
ஓகே ஓகே அப்பனா ஓகே
க்ரஷ் யாராவது இருக்காங்ளா
அப்டில்லாம் இல்ல
உங்களுக்கு சென்னையா நீங்க
ஆமாம் சென்னைதான் சென்னைதான் ஆம நீங்க
நாகர்கோவில்
ஓ அப்பா நல்ல ஊர் சூப்பர் ஊர் ஆமா எனக்கு புடிச்ச ஊர் பிகாஸ் என்ன அது உங்களுக்கு ந நாகர்கோயில் போம்போது எக்ஸ்பீரியன்ஸ் நறைய இருக்கு ஏன்னா அது நீங்க போகும் போது சில கேரளா கிட்ட இருக்கறதுனால உங்களுக்கு அந்த ஸ்லாங்கும் கொஞ்சம் கேரளா வர மாரி இருக்கும் கரெக்டுங்ளா ஆமா ஏன்னா நா எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காக ஊரு ஒரு கேரளாக்குள்ளே அந்த தீர்பருப்பு ஃபால்ஸ்ன்ன சொல்லுவுல
ஆமா
ஆஹ் அங்க போகும் போது அது ஒரு உள்ள உள்ள ஒரு ஏரியாக்குள்ள போகணும் அங்க போகும்போதுதான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு பாதி மலயாளம் கொஞ்சம் கலந்து கலந்து பேசினாங்க அது கொஞ்சம் வேற மாரி இருந்துச்சு அப்பறம் தான் நல்லா கேக்கும் போதுதான் எனக்கு புரிஞ்சிருச்சு ஓ இது கலந்து இருக்க மாரி இருக்கு கே அப்டின்ட்டு
சேரி சேரி
ஆம்மா நல்ல ஊர் உங்களுக்கு அ ரொம்ப நல்ல ஊர் அதுே எனக்கு பிடிச்ச ஊர் ஏன்னா பக்கத்தில் உங்களுக்கு கன்னியாகுமரி ஸோ இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாமே உங்களுக்கு கடல் ஓரத்தில ஸோ இன்னும் நல்லாயிருக்கும்ல்ல உங்களுக்கு அது
சென்னை எப்டி இருக்கு
வெயில் ரொம்ப அதிகம்
இங்க கொஞ்ச நா மழ பெஞ்சிச்சு இப்ப வெயில் ஆரம்பிச்சிருச்சு
ஸோ ஓகே ஓகே ஏன்னா இங்க வெயில் ரொம்ப அதிகம் ஏன்னா உங்களுக்கு அங்க கொஞ்சம் மழ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கரெட் டுங்களா மழ இங்க செம்ம ஆஹ் பயங்கரமா அடிச்சுருச்சு இங்க வெயில் இனைக்
கூட பிறந்தது யாராது உண்டா
ஆஹ் இருக்காங்க இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு
ஓகே பேபீஸ் உண்டா
ஆஹ் அவளுக்கு இருக்கு ஒரு பாப்பா இருக்கு பையன் உங்களுக்கு கூட பொறந்தவங்க யாரது
அக்கா இருக்காங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கும் பாய்பேபி தான்
ஓ ஓகே ஓகே ஓகே ஒகே
ஆஹ
நமா
நைட்டு என்ன சாப்பிடலாம்னு இருக்கீங்க
இன்னைக்கா இன்னைக்கு எதுவும் இல்ல வீட்ல இருக்க மாரிதான் யூஸ்லா ஆபீஸ் போயிட்டா மட்டும்தான் ரிட்டன் வரும் போது வெளிய எங்கயாச்சும் சாப்பிட்டு வருவோம் ஒரு மூணு மணி ரெண்டர மணி அப்டி வருவேன் வெடி காலம் பிட் மார்னிங் விடிகாலல அப்பற போது ஏதாச்சும் ஹோட்டல்ஸ் இருக்கும் நைட்ல நெறய இருக்கும் சென்னைன்னா உங்களுக்கு தெரியும் நெற நெறயிருக்கு ஆமா நைட்ல நெறய ஓட்டல்ஸ் இருக்கும் நைட்ல ஏதாச்சும் சாப்பிட்டு வருவேன் நைட் மீன்ஸ் நான் சொல்றது ஒரு ரெண்டர மணி விடிகால ஒரு ரெண்டர மூணு அந்த டைம் போல நெறய கூட்டம் இருக்கும் இப்பெலாம் நெறய பேரு சாப்பிட ஆரம்சிட் இங்கெலாம் நெறய நைட் ஷிப்ட் நெறய சாப்படுாங்க நைட் ஷிப்டுதான் கட இப்ப அப்டியல்லாம் இல்ல டே ஷிப்ட் ஆளுங்குகோ சும்மா வீட்டில் இருக்கவங்க கூட கலந்து எழுந்து வந்து சாப்பிட ஆரம்பச்சுடுறாங்க நிறைய ஆமா அவ்வளோ பேரு சாப்படனு ஆமா
உம்
ஆமா
ஆபிஸ்ல இருந்து வீடு கிட்ட இருக்கா தூரமா
ரெண்டு ரெண்டு ரெண்டு பிரான்ச் இருக்கு ஆஹ் உங்களுக்கு தெரியுமா தெரியல சோழிங்கநல்லூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐடி டெக் பார்க்கணும்
கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்
ஆமா அங்கதான் ஐடிஸ் இன்னொண்ணு ஐம்பத்தூர்
ஆஹ்
ஆஹ் இது ரெண்டுமே இருக்கு சோ நான் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு எப்பயாச்சு ரெண்டு இருக்கு ரெண்டுத்துல எங்க வேணா போலாம் சோ அப்படித்தான் நான் இங்கேல்லாம் அங்க அப்படி என்னாச்சா போலாம் இல்லைன்னா வீட்ல கூட உட்காந்து வேலை செய்யலாம் ஸோ அது என்னோட விருப்பம் தான் ஆமா நான் எப்போ வேணா போலாம் சோ அது மாதிரிதா இருக்கும் மற்றபடி பிரச்சனை உங்களுக்கு காலேஜ் ரொம்ப தூரமா
இல்ல வீட்டுக்க பேக் சைடுலதான் ரொம்ப கிட்ட
ஓ அவ்ளோ கிட்டயா ஒங்களுக்கு இன்னும் ஈஸி உங்களுக்கு காலேஜ் எல்லாம் லேட் க போன கேக்க ஆரம்பிச்சிருவாங்கங்க வீடு பக்கத்துலதான் இருக்கு ஏன்னாட்ட நீங்க
டென் ஒ கிலாக் தான் ஆக்சுவலா காலேஜ் போற து நைன் தேர்டி அந்த மாதிரி
ஓகே ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பாத்துருக்கேன் ஹாஸ்டல்ல இருந்து வரதுக்கு லேட்யிடும் கேட்டா சாப்பிட வறதுக்குலேட் ஆயிட்டு லேட் ஆயிடும்வாங்க அப்ப ஏ இங்கதானே ஹாஸ்டல் இருக்கு இங்க இருந்து வரதுக்கு இவ்வள நேரமாகேட்பாங்க அதல்லாம் நெறய இருக்கு அதனால தான் கேட்டேன்
செரி செரி
நெறைய இருக்கு
ஆஹ்
ஓகே ஓகே ஓகேஓகே உங்களுக்குங்க அங்க ஃபட்டு் என்ன ஃபேமஸ் நாகர்கோவில் எனக்கு சரியா தெரியலயா ஆமா
இந்த ஃபுட்டுனு ஏது எனக்கு தெர்ல சிப்ஸ் தான் ஃபேமஸ்
சிப்ன்னா வேற மீன் பர்டிகுலர் ஏதாச்சு இருக்கு ஏன்னா நாகர்க பத்தி பெருச தெரியாது எனக்கு
அது எனக்கு தெரியல பர்ட்டிகுலரா எதுன்னு
நாகர்கோவில் த நீங்க
ஆமா ஆனா எனக்கு அந்த புட் எல்லாம் எது பர்டிகுலர் நேந்தர சிப்ஸ் தான் அது வந்து பேமஸ்ன்னு சொல்லுவாங்க
ஓ ஓகே ஓகே ஆமா கிட்டதட்ட உங்க அது கேரள பக்கலா அதிகமாகஃபேமஸ்
ஆமா ஆஹ்
ஆமா கரெக்ட் ஏன்னா உங்க ஸ்லாங் கூட அழகா அதே மாதிரிதான் இருக்கு பாத்தேன் உங்களுக்கு அது பக்கத்துல இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு ஸ்லாங் வரும் சரி ஓகே ஓகே ரொம்பங்க்ஸ் பேசுறது ரொம்ப நன்றி